ஹலோ கா ம் நல்லா இருக்கு மெசேஜ் பண்ணீர்ந்தீங்க மதுரைக்கு வரதாவு அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க அப்டின்னு
ஆமா சத்யா நா வந்து நேத்துதா சென்னைல இருந்து வந்த
ஆ
ஆ இங்க மதுரைல வந்து நம்ம இது இருக்கு இல்லியா அ டெம்பல் ஃபேமஸ் டெம்பல்
நெறைய டெம்பிள்ருக்கு நீங்க எந்த டெம்பிள் கேக்குறீங்கன் நா தெரிஞ்சுக்கலாமா எங்க எங்க ஊரே வந்து கோவில் நகரோ நீங்க வந்து இது இர் க்குல அது இருக்குலன்னா எப்டி
இல்லப்பா மீனாட்சி அம்மன் கோயில் வர்லான் சொல்லி ஒரு பிளானு நானு எ ஃப் ஃப்ரெண்ட்ஸோடையு அதா செரி வேற எங்கெங்கெல்லா போலா அ நீ மதுரதா கரச்சு குடிப்பியே அங்க எங்க சாப்பாடு நல்லா இருக்கு எங்கே எங்கெல்லா விசிட் பண்லா இப்ப லேட்டஸ்ட் டா எது எதெல்லா வந்துருக்கு எல்லாம ஒனக்கு தெரியுமே அதனால்தா சேரி உகிட்ட கேட்கலான் சொல்லிட்டு மெசேஜ் போட்ருந்த
எனக்கு தெரியு இருந்தாலு இப்பதா வந்து சோசியல் மீடியா வந்து நம்ம கைலே ஒலகத் த வந்து நம்ம கைலே கொண்டு வந்து நிப்பாட்டிருது
இல்ல புரியுது நா சோசியல் மீடியா சோசியல் மீடியால பாத்த நெறைய இது பாத் தீனா ஃபுட்டு ஃபுட்டுன்தா இங்க இது நல்லா இருக்கு மட்டன் சாப்ஸு இருக் கு அ வெங்காயக்கறி இருக்கு மட்ட கறி தோச இருக்கு அப்டீன்ட்டுதா எல்லா மதுரன்ற பேஜ தெறந்தாலே ஃபுட்டு ஃபுட்டுன்தா போட்றாங்க
ஆமா
அதுனால எஎஎது சொல்றது கரெக்ட்டு என்னன்றதே தெரில அதனாலதா செரி ஒன்ட்ட கேட்டோன்னா நீ அங்கயேதான இருக்க பத்து பதினஞ்சு வர்ஷமா அதனால உனக்கு எல்லா தெரியுன்றனால
ஏங்க நா பத்து பதுனோர் வர்ஷோ இல்லங்க பெறந்ததுலந்தே மதுர தாங்க
ஏ எனக்கு தெரிஞ்சத சொல்றப்பா
அ அ சேரி சேரி நீங்க எத்தன்நாள் ப்ளான் பண்ற ஐடியால இருக்கீங்க
அ அங்க எ என்னுடைய மாமா வீடிருக்கு
ம்
அங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஸ்டே பண்ணீட்டு ம் அப்டியே முடிச்ட்டு இங்க வர்லா அப்டின் பிளான்ல இருக்க
மாமாவுக்கு பொண்ணெல்லா இல்லயா
ம் மாமா பொண்ணு இருக்காங்க
ம்
ம் அழகா இருக்காங்க க்யூட்டா இருக்காங்க
ம்
சேரி அதெல்லா விடு நீ இத சொல்லு எது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா வந்து ஃபுட்டு கோவிலுந்தா ரொம்ப ஃபேமஸு ஓகே
ம் நீங்க மீனாட்சிஅம்மன் கோவில் போணுன்றீங்க அது வந்து நீங்க வந்து சித்ர அப்ப வந்தீங்கன்னா திருவிழாவோட சேத்து அழகர் ஆத்துல எறங்குறது வேர்ல்டு ஃபேமஸ்ஸா நடக்கு
ஆமாமா அதெல்லா நா கேள்விப்பட்டிருக்கேப்பா நியூஸ தொறந்தாலே அதுதா வரு
ஆமா மீனாட்சி திருக்கல்யாணோ எல்லா நடக்கூ
ம் முருகனோட அறுப்படை வீடுமே ரெண்டு வீடு அங்கதா இருக்காம்ல மது
ஆமா ஒன்னு வந்து அழகர் கோவில்ல இருக்கு இன்னொன்னு வந்து திருப்பர குன்றத்துல இருக்கு
ஓ அப்டியா ரெண்டும் பக்கம் பக்கமா இல்ல தூரமா
ஆ நியர்பை தா ஒரு இங்கந்து ஹாஃப்பனாரு டிராவல்லதா இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரவல்லே வந்துரு ஆ திருப்புர குன்றத்துல இருக்க முருகன் கோவில் இப்ப நம்ம அறுபடைமுல்ல ஒருது வந்து பழமுதிர்ச்சோலை அது எங்க இருக்குன்னு பாத்தோம்னா வந்து அழகர் கோவில்ல இருக்கு அழகர் கோவில் வந்து இங்கிருந்து ஒன் ஹார் டிராவல் பண்ணிட்டு போணு
ஓகே
ம் அதுதா கொஞ்ச டிஸ்டன்ஸு
அது எப்டி மலையில இருக்கா அந்த கோயிலு
ஆமா அந்த அழகூர் கோவில் வந்து இங்கிருந்தே நமக்கு வந்து ஒன் ஆர் ஆகு அரௌண்ட் வந்து டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு
ஓ
கீழ வந்து இவர் இருப்பாரு பதினெட்டாம் படிக்கறுப்பு இருப் பாரு அப்புற அங்கயே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கு ஏன்னா அழகர் வந்து பெருமாள் தானே அதுனால அங்க ஒரு பெருமாள் கோவில் இருப்பாங்க அடுத்து வந்து மல ஏறணு நம்ம வந்து ஆ பெரியார்ல இருந்து நறைய பஸ் இருக்கு அதுல வந்து நம்ம அழகர் கோவில் இறங்கிட்டோம்னா அழகர் கோவில் தேவஸ்தான துலருந்து அழகர் கோவில் மழைக்கு வந்து இது விடுவாங்க பஸ்சு விடுவாங்க
ஓ பஸ்ஸே இருக்கா நா கூட கார்ல போணுமோ நினைச்சிட்டே ஜெகதேஸ்வரி
இல்ல இல்ல காரு அதாவது நம்ம பஸ்ல வந்தோ அப்பட்னா வந்து பஸ்ல போய்கலா நம்ம வந்து காரு டூ வீலர் எதாவது வந்தோ அப்டின்னா வந்து நம்ம வந்து டூ வீலர்லயே போய்கலா
ஓ சேர் சேர் சேரி
அந்த மாரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆ நம்ம வந்து போற வழியில வந்து இப்ப இருந்து ஹ மழ போக ஒரு அரை மந்நேரோ ஆகுன்னு வச்சுக்கோங்களே ஒரு மலையில ஒரு காமன் நேரோ டிரராவல் பண்ணாலே வந்து நமக்கு வந்து பழமுதிர்ச்சோலை வந்துரு முருகன் கோவில்
ம் சே சே
அங்க நிப்பாட்டுவாங்க
ம்
அங்க நம்ம இறங்கிக்கணு இறங்கிட்டு நமக்கு சாமி எல்லா கும்ட்டுட்டு அங்க ஒரு முருகன் மொதல்ல அவர கும்ட்டுட்டு அடுத்து நம்ம பஸ் அடுத்த பஸ் வரும் மலைக்கு போறது அந்த பஸ்ல ஏறுனம்னா நம்மளை கொண்டு போய் மலையில இறக்கி விட்டுருவாங்க மலை ல ஒரு ஐம்பது ஒரு நூறு படி ஏறணு
ஐயயோ
ம் நூறு படி ஏறி ஆ தீர்த் இருக்கும் த தண்ணி விழுகு அதுல வந்து தீர்த்த ஆடி ராக் காயி அம்மனு சொல்ட்டு ஒரு அம்மன் அங்க இருக்காங்க அந்த அம்மன வந்து சாமி கும்பிடுவாங்க ம்
இன்ஸ்டாலலா வந்து வரு
ம் அது எப்டின்னா வந்து அந்த ஆ ஆமா அந்த அம்மன எப்டினா நம்ம குளிச்சுட்டு அப்டியே வந்து ஈர சொட்ட சொட்ட போய் சாமி கும்பிட மாரி இருக்கு
ஓ அப்டி கும்ட்டா தா நல்ல
ஆ அந்த மாரி சொல்லுவாங்க ககொரங்குகள்லா பயங்கரமா இருக்கு நறைய குரங்கு அங்க இருக்கு
சேரி சேரி சேரி வேற ஃபுட் ட்டு மத்த எடோ அந்த மாரி எல்லா எங்க போனா நல்லாயிருக்கு
ஆ அங்க எப்டி கோவில்கள்ல வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து நம்ம டேஸ்ட் டுக்கு எதிர்பார்க்க முடியாது அது உங்களுக்கே தெரியு கோவில் அடி கடைகள்ல வந்து பொருட்களோட விலையு காஸ்டு வந்து அதிகமாவு இருக்கு ஃபுட்டுவோட காஸ்ட்டுமே அதிகமா தா இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது
சரி
ஆ இப்ப நீங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்க அப்டினா வந்து பெரியாரு சிம்மக்கல்லு இந்த மாரி வண்டீங்கனா வந்து நான்வெஜ்ஜு பிரிச்சு மேஞ்சிடலா அது வாட் நல்லா எல்லா வெரைட்டியு இருக்கு
வாவ் சூப்பர் இந்த பாதாம் பால் இதெல்லா வந்து அங்கு ஒரு எடத்ல கெடக்குன்னுவாங்களே அது உங்களுக்
பாதாம் பாலு ரோஸ் மில்க்கு பெரியார் தா பேமஸ் இருவத்தி நாலு மணி நேரமு அங்க ஸ்டாக்கு வச்சிக்கிட்டே இருப்பாங்க
அடேங்கப்பா
எப்ப நீங்க போனி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி எப்பனாலு போங்க பாதம்பாலு ரோஸ் மில்கு இருக்கு உம்
அல்வால ஒரு கட ஃபேமஸ்னு சொல்லுவாங்ளே ஜெகதீஷ்வரி
அது அத பெரியார் இருக்குல்ல இந்த பஸ்டாண்டு கிட்ட ஒரு கட ஆ அங்க வந்து கூலிங்காவு பாதாம் பால் கெடைக்கு கொதிக்க கொதிக்க அடுப்பேல சுண்ட காச்சி வெப்பாங்கல்ல பாதாம்
ஆமா
ரெண்டுமே அங்க அவேலபிள் இருந்துகிட்டே இருக்கு
ச நீங்க சொல்றப்பயே அப்டியே எனக்கு எச்சி ஊறுது
எச்சி ஊருதா வாங்க வாங்க அப்ப எங்க ஊருக்கு கெளம்பி வந்துருங்க
ஆ ஆ வேற எங்க போலா ஜெகதீஸ்வரி
வேற வந்து ஃபுட்டுல வந்து என்ன ஃபேமஸ்னா வந்து இந்த இது அது என்னது ஜிகர்தண்டா
ஆ மதுர ஃபேமஸ் ஜிகர்தண்டா
ஆ ஜிகர்தண்டா மறந்துட்டீங்கல்ல ம் அதுவுமே வந்து எல்லா கடை இப்ப வந்து நெறைய கடைகள் வந்துருச்சு ஃபேமஸ் ஜிகர்தண்டா பேமஸ் ஜிகர்தண்டானு சொல்ட்டு ஆனா உங்க ஊர்ல இருக்கு பட் வந்து கீழவாசல்ருக்குல்ல அந்த சரௌண்டிங்ல அங்க ஒரே ஒரு கடதா ஃபேமஸு அங்க இருக்ற டேஸ்ட்டு வந்து எந்த கடயிலயு இருக்காது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
அவுங்க வெளியூருக்கெலா வந்து பேக் பண்ணி குடுப்பாங்களா
ஆ வெளியூருக்கு வெளிநாடுக்கே பேக் பண்ணி குடுப்பாங்க அதுக்கு ஏத்தப்ப பேக்கேஜ் போட்டு குடுத்துருவாங்க
ம் ம்
என்ன பேக்கேஜு காஸ்டு தா ஒரு ஐநூறுவா கேப்பாங்க
அப்பிடியா நெறய அனுப்பிருக்கீங்க போல வேற எங்கங்கெல்லா போலா
வேற என்ன நம்ம அழகர் கோவில் போயாச்சு அடுத்து பாண்டிகோவில் அங்க ஒரு பாண்டி முனி இருக்காரு
ஆமா ஆமா இந்த கெடாவெட்டு எல்லா வந்து எப்பயுமே நடக்குனு சொல்லிட்டே இருப்பாங்க
அப்படி போடுவாங்க
ம் ம்
அங்க இருக்ற விருந்து சாப்டம்னு நனச்சு கோங்க அப்டியே அமிர்தமா இருக்குன் சொல்வாங்க ஏன்னா வந்து அது வந்து படயல் அ பாண்டிக்கு படைக்கறனால அதோட டேஸ்ட் வந்து கொஞசோ கூட இருக்கு அப்டீனு சொல்லி சொல்வாங்க உம் அப்றோ மீனாட்சியம்மன் கோவில் அது வேல்டு பேமஸ் அத பத்தி நா சொல்லவே தேவையே இல்ல
மா அதுதா வந்து போணுன்னு ஒ மொத ப்ளனு ஜெகதீஷ் வரி ஆனா வந்து இது வேற என்னென்னலா இருக் க்கு அப்டின் தெரிஞ்சுக்கலா நெறைய சொன்னாங்க எல்லார அங்க இருக்கவங்களுக்கு எல்லா தெரியு கேட்டுக்க அப்டீன்ட்டு அதனால தா செரி எனக்கு எடுத்தொன்னயே உங்க ஞாபகோ தா வந்துச்சு அதனால தா உங்கள கூப்ட்ட நானு
நாயக்கர் மஹால் இருக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ ஆமாயா கேள்விப்பட்ருக்கே பேரு தா கேள்விப்பட்ருக்கே அதுல ஆ அதுல என்ன ஃபேமஸு
அங்க வந்து அது தூணு இதுதா இருக்கு இந்த இந்த பீமா படத்துல ஒரு பாட்டு வரு தெரியுமா
நீ என்ன பாட்டு ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ரகசிய கனவுகள் தள்
நெறையா சாங் அங்க ஷூட் பண்ணியிருக்காங்க சினிமா சாங்
இந்த ஆயிரங்கால் மண்டபம்
அது வந்து இது இருக்குதுல மீனாச் சிம்மன் கோவில் அங்கதா இருக்கோ ஆயிரோங்கால் மண்டபோ அந்த தூண் வந்து ஆயிரம் தூண்னால செஞ்ச மண்டபோ அதுனால அதுக்கு வந்து ஆயிரம் கால் மண்டபம் சொல்லி பேரு வந்தது
தூண் செரி செரி செரி செரி
வேற இங்க வந்து மடப்புரோ காளி கோவில் இருக்கு
காளி கோயிலும் அங்க இருக்கா
ஆ இருக்கு மடப்புரம் மதுரையில இருந்து ஒரு நீங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிராவல் பன்னீங்கன்னா திருப்புவனத்துல இருக்கு மடப்புரக் காளி கோவில் அதுவு ரொம்ப ஃபேமஸான கோவில்
இந்த த தொல்பொருள் ஆராய்ச்சி மையம்னு ஒரு எடோ இருக்கே அது பேரு கூட
வந்து ம் சிலைமான் மதுரையில இருந்து ஒரு அ அதுவு அரௌண்ட்டு ஒரு டிரெய் எல்லாமே நியர் பை தா ஒரு ஹாஃப் அனார் ட்ராவல்லே தா இருக்கோ
ஆ அது மதுர பக்கந்தா இருக்கா நா கூட வெளியூர்னு நெனைச்சிட்டு இருந்தே இவ்ளோ நாளா
ஆஃபனார்ல போயிரெலா அது வந்து கீழடி
ஆ கீலடி கீலடி நல்லா ஞாபகோ வந்துர்ச்சு நியூஸ்லலா பாத்ருக்கே ம் ம்
நீங்க வந்து பிளான் பண்ணுங்க என்னென்ன டேட்டு என்ன எப் ஏ எத்தன நாள் ஸ்டே பண்ணப் போறீங்க எப்பப்போ எங்கெங்க போலா அப்டீன் சொல்ட்டு மோஸ்ட்லி வந்து கோயில் எல்லாமே வந்து இயர்லி மார்னிங் பாத்துக்கோங்க
ஓ அப்பதா வந்துப்
க்ரவுடு கம்மியா இருக்கோ வேமா போயிட்டு சாமிய கும்ட்டு வந்துர்லா மீனாட்சியம்மன் கோவில் அழகர் கோவில் இதெல்லா வந்து கிரவுடு ஜாஸ்தியா உள்ள கோவில் சோ அதெல்லா நீங்க ஒரு
அதெல்லா வந்து எந்த கட ஃபேமஸ்ஸு நான்வெஜ்ஜுல நறையா வருது நெட்ல நீங்க ஆனா வந்து எது பெஸ்ட் டுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்
அ பிரியாணின்னா அம்சவல்லி இப்பல்லா நெறையா பேமஸ் கட வந்துருச்சு அம்சவல்லி பிரி பிரியாணி அப்புறோ வந்து முத்துக்குமார் பன் புரோட்டா கட மீனாட்சி பன் புரோட்டா கட ஆ வெஜ்ஜுனா வந்து ஆ இது அது என்னது சபரீஸ்ஸு அம்மனு
ஆ அம்மன் வந்து எதோ ஒரு ஆக்டரோடய கட தான
ஆ ஆக்டர் சூரியோட கடதா ஆ அம்மன் வந்து வெஜ் ஜு அவங்களோடது ஐய்யன் வந்து நான் வெஜ்ஜு
அப்புடியா ரெண்டு விதமா இருக்
ரெண்டு விதமா வெச்சிருக்காங்க வெஜ்ஜு வெஜிடேரியனுக்கு வெஜ்ஜும் நான் வெஜிடேரியனுக்கு ஐயனோ
ம் ஓக்கே ஓக்கே அங்க ஐயன்ல என்ன ஃபேமஸு எதுல ஐயன்ல
ஐயன்ல்ல நாங்க ஒரு தடவ போய் சாப்ட்ட சிக்கன் அப்பா அந்த டேஸ்டு இன்னு நாக்குலயே நிக்குது அ அப்டி ஒரு டேஸ்ட்டா இருக்கு நானு எங்க ஹஸ்பண்டு போய் சாப்ட்டு வந்தோ
சூப்பர் சூப்பர்
பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு
அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா நா வரப்போ போறே
அது வந்து ஏர்போர்ட் இருக்கு தெரியுமா அது நியர்ல இருக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஊருக்குள்ள வர்றது அங்க இருக்கு ஆ அங்கதா அங்கதா இருக்கு அது ம் வேற எதுவு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அ ஆல்மோஸ்ட் நா எல்லாமே சொல் சொல்டே டே உங்களுக்கு
இன்னு நெறைய இருக்கு போலயே வ ஒ எவ்வளோ பேசினாலு தீராது போல அந்த அளவுக்கு இருக்கு மதுரையுடைய இது
சேரி நீங்க எப்ப வரீங்க என்னங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லுங்க
ஆ நானு கெளம்புறப்போ உனக்கு கால் பண்றே ஜோதி
ஓகே சேரி நம்ம நேர்ல மீட் பண்ணலா
ஓகே ஜகதீஸ்வரி டேக் கேர் பாய் அ ஒகே பாய் டேக் கேர் ம்